நல்லாருக்கீங்
வணக்கம் தோழி நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே ஆ
சொல்லுங்க தோழி இப்போ ஆ இப்ப வந்து ஒரு விஷ்யோ வந்து பாத் தீங்னா தோழி இப்போ நம்ப பயணம் மேற்கொள்வோல்ல தோழி அந்த பயணத்துல வந்து பாத் தீங்கன்னா நமக்கு என்னென்ன விஷ்யங்கள் வந்து முன்கூட்டியே நம்ப வந்து எடுத்துட்டு போனும் அப்டின் வந்து நீங்க நெனக்கிறீங்க
ம் கண்டிப்பா இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பயணம் மேற்கொள்றோ அப்டின்னா வந்துட்டு ஒரு ரெண்டு மூனு நாள க்கு முன்னாடி நா யோசிக்க ஆரம்ச்சிருவே எது எது ஞாபகம் வருதோ ஒரு சின்ன பேப்பர்ல வந்துட்டு எழ்தி வச்சுக்கிறது என்னோட பழக்கம் அதனால வந்துட்டு இப்போ நம்ம எங்கயாது போறோ ஒரு எத்தன நாளைக்கு போறோ அப்டின்றது ரொம்ப முக்கியோ இப்போ ஒரு ஒரு நாள் அப்டின்னா வந்துட்டு அந்தளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டா அன்னிக்கி தேவயான பொருட்கள் மட் டு எடுத்துட் போனா போது இதே ஒரு ரெண்டு மூன் நாள் அப்டின்னு இரு க்கும் போது வந்துட்டு நமக்கு பேக்கிங்க்கே வந்துட்டு நறைய நேரம் செலவழிக்க வேண்டியதா க்கும் இன்னொரு சூட் கேஸ் எடுத்து வச்சு என்னென்ன ஆ துணிகள் எடுத்துட்டு போகனு என்னென்ன எ ஏ ஏனா வந்துட்டு நம்ம போற எடத்துல போய்ட்டு நம்ம எதுவு துணிய வந்து தொவைச்சு எதுவு இது பண்ண முடியாது அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப ஒரு மூன் நாள் னா ஒரு ஒரு ஆ மூனு செட்ட விட ஒரு நாலு செட்ட டிரெஸ்ஸஸ் எ த்திட் போறது நமக்கு ஒபயோகமாருக்கு அப்டி நெனைக்கிறே எதோ ஒரு எமர்ஜென்சி மாத்தனு அப்டின்னா அது யூஸ் பண்ணிக்லா இதே வந்துட்டு நம்ம போற எடத்துல வந்துட்டு ஒரு தண்ணில எறங்க போறம்மோ அந்த மாதிரி வந்து தண்ணில வெளயாட்ற மாரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்டின்னா வந்து தண்ணில்ல எறங்குற மாதிரி ஒரு ஆ துணி வகைகள் எடுத்து ச்சுக்கறது ரொம்ப நல்லது அதுக்கப்றோ வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து மெய்னா வந்து ஒரு சின்ன சின்ன ஆ வ ஆ விஷ்யங்கள் தா ஆ ஒரு பேக்பேக்ல தா நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்டின் இருந்துச்சுன்னா அதுலே வந்துட்டு நமக்கு தேவயான பொருட் ட்கள் நமக்கு அந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லா எடுத்து வச்சுக்கிறது அதெல்லா வந்துட்டு நமக்கு ஆ கண்டிப்பா தேவப்படு இப்ப வந்துட்டு எதோ ஒரு ஆ ஒரு அவசரத்துக்கு வந்து ஒரு தலவலி ஆ மருந்து வேணு அப்டின்னா அது ஒரு தைலம் எடுத்து வச்சுக்கற்து அ கண்டிப்பா அது வந்துட்டு ரொம்ப முக் கியோ அப்டின் நெனைக்றே அதுக்கப்றோ சின்ன சின்ன உடல் உபாதைகள் எதாவ்து ஆ ஒரு வலி இல்லாம ஆச் சு அப்டின்னா அந்த டைம்ல வந்துட்டு என்னென்ன மருந்துகள் எடுத்துக்கனுமோ அத வந்து எடுத்து வச்சுக்கறது இதெல்லா வந்து ரொம்ப முக்கியமான விஷ்யம் அப்டி நெனைக்கிறே அதுக்கப்றோ உங்க கெளம்புறதுக்கு முன்னாடி ஒ ரு ஆ சின்ன சின்ன விஷ்யங்கள் இது சாப்புட்றதுக்கு தேவயான வந்து ஆ ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கற்தோ என்ன நமக்கு புடிக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆ ஒரு பாக்கெட் ஐட்டம்ஸ் மாரி எடுத்து வச்சுக்ட்டோனா அது வந்துட்டு ரொம்ப ப்ரயோஜனமா இருக்கு கூடவே ஒரு ரெண்டு மூணு ரப் லப்பர்பேன்டு எடுத்து வச்சீடிங்கன்னா ஒரு பிஸ்கெட் பக்கெட் வந்து போற வழில வந்துட்டு ஓப்பன் பண்றோன்னா அத சாப் டுட்டு அதுக்கப்றோ அத ஓப்பனா அப்டியே விட முடியாதுல்லையா ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அத போட்டு அத பத்திரமா வந்துட்டு பேக்குள்ள வச்சுட்டோனா அது நமக்கு தேவயான டைம்ல எடுத்து யூஸ் பண்ணிக்லா அந்த மாதிரி அடுத் கத்துக்குறது அதுக்கப்புறோ வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராவா வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ப்ளஸ்டிக் கவர்ஸ் எடுத்துக்கிட்டோனா அது உபயோகமா இருக்கு ஏனா அழுக்கு துணிய வந்துட்டு அப்டியே நம்ம பேக்குள்ள போடுறதுக்கு ஒரு கவர் குள்ள போட்டு எடுத்து பேக் குள்ள வச்சுட்டோனா நீட்டா இருக்கு அந்த மாதிரி வந்துட்டு ஆ இப்போ மூணு பேரு ட்ரவல் பண்றோனா ஆளுக்கு ஒரு சின்னதா ஒரு பேக் பேக் பேக் மாரி எடுத்துக்கிறது அது ரொம்ப உபயோகமா இருக்கு அதுக்கப்றோ வந்துட்டு இப்ப நம்ம மூணு பேர் சேந்து ஒரு ஃபேமிலியா போறோ அப்டின்னா ஒரு சூட் கேஸ்ல நம்ம எல்லா பேக் பண்ணிட்டோ அப்டின்னா ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பேக் பேக் எடுத்து க்லா ஏனா வந்துட்டு இப்ப நம்ம ஒரு எடத்துக்கு போறோ அங்க போய் ஏதாது ட்ரவல்ல ஒரு ட்ரெக்கிங் போறோமோ இல்ல வந்து நடக்கறோமோ அந்த மாதிரி ந ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக் கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு கேப் எடுத்துக்கிறதோ இல்லன்னா ஒரு ம் கொடை எடுத்துக்கிறதோ வந்துட்டு ஏன்னா இப்ப இருக்க சூழ்நிலைல ரொம் பா வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதனால ஒரு கொடையை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயோ அப்டின்னு நினைக்கிற அதையு நீங்க எடுத்து வச்சுக்லா அப்புறோ வந்துட்டு இப்போ அந்த ஸ்கின் வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டா வந்துட்டு அந்த வெயில்ல தாங்காம இருக்கிறதுக் இப்ப அந்த சன் ஸ்க்ரீன் லோஷன் அந்த மாரில்லா வந்துருச்சு அத வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆளாளுக்கு அம் எடுத்துக்கிட்டோனா எல்லாருமே போய்ட்டு அங்க நம்ம வெளிய போறதுக்கு முன்னாடி ஆ ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கிறது அந்த மாரி விஷயங்கள் பண்ணிக்லா சோ இதெல்லா வந்துட்டு ரொம்ப முக்கியோ ஒரு பேக் எடுத்துக்கிட்டோனா அதுல ஒரு ரெண்டு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயோ அப்படின் நெனைக்கிற ஏன்னா வந்துட்டு நம்ம ரொம்ப இப்போ ரொம்ப தூரோ நடக்குறோ அந்த மாரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது ரொம்ப வேர்க்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதனால நம்ம வந்துட்டு நமக்கு ட்ரவல்ல போம்போது வந்து தா தண்ணி குடிக்காமயு இருக்க முடியாது நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து வெளிய போதுன்னா அந்த அளவுக்கு நம்ம தண்ணி உட்கொண்டாதா வந்துட்டு ஒடம்பு நல்லா இருக்கு அப் ஏன்னா டீஹைட்ரேட் ஆகாம இருக்கணு ஆ அது குடிச்சிட்டு நீங்க சொன்ன மாரி நெறைய எடத் த்துல வந்துட்டு ஒரு ரெஸ் ரூம் எல்லா நமக் கு இருக்கு சோ அதையு நம்ம யூஸ் பண்ணிக்லா சோ அந்த மாதிரி வந்து த தண்ணி வந்து ரொம்ப முக்கியோ அப்டின்னு நெனைக்கிற ஆ அதுக்கப்றோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீட்டா வந்து நம்ம ஒரு ப்ளன் பண்ணி எங்கயாது ஒரு ரெண்டு நாளு அதுக்கு நாள்க்கு ஏத்த மாதி வந்துட்டு நம்ம ப்ளன் பண்ணி சாப்பிடுற விஷயங்களு சரி இந்த மாதிரி வந்து தேவையான ட்ரெஸ்ஸஸ்சு சரி எல்லாத்தையு பேக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயோ அப்டின்னு நெனைக்கிற இப்ப நம்ம எங்கயாது போய்ட்டு நம்ம ஒரு பாட்டு கேக்கணு அப்டின்ற மாரி ஒரு சூழ்நிலை அமஞ்சதுன்னா அதுக்கேத்த மாரி இப்போ சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸ்ல்லா வந்துருச்சு அத எடுத் துக்லா நம்ம வந்து ஃபோன்ல இருந்து கனெக்ட் பண்ணி அந்த ப்ளூடூத் வழியா அவரு பாட்டு கேக்குறதோ அந்த மாரி பண்ணிக்லாம் சோ நம்ம எங்கயாது போறோ அப்டின்னா ஒரு சின்ன ப்ளாஸ்க் எடுத்துட்டு போறது ஒரு நல்ல ஒரு ஆ உபயோகமான ஒரு பொருளா இருக்கு ஏன்னா வந்துட்டு எங்கயாது போனா வந்துட்டு நம்ம ஒரு இப்பல்லா வந்து இந்த டீ ஒரு பார்சல் கேட்டோனா வந்து தேவையில்லாம ஒரு ப்ளஸ்டிக் கவர்ல போட்டு சூடா வந்து ஊத்தி குடுக்றாங்க அது வந்து ஒடம்பு க்கு எவ்வளோ கெடுதல்னு நமக் கே தெரியு அதனால வந்து ஒரு சின்ன பிளாஸ்க் மாரி எடுத்துட்டு போயிட்டோனா நமக்கு தேவையான ஒரு டீ வந்து பார்சல் வாங்குறோ அப்டின்னா நம்ம பிளாஸ்க்லேயே வந்துட்டு வாங்கிட்டு வந்து நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறோ அத கழுவி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலா அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யோசிச்சு நம்ம வந்துட்டு நம்ம ஆ உபயோகமா நம்ம பண்ணோன்னா வந்துட்டு நமக்கு ஒ போற எடத்துல ஒரு நிம்மதியான ஒரு ஸ்டேவா இரு க்கு நல்லா ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வரலா அப்டின்னு நனைக்கிற அ நீங்க என்ன நனைக்கிறீங்க
கண்டிப்பாங்க தோழி நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க அதுலயு வந்து பாத்தீங்கன்னா ஆ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு எடத்துக்கு வந்து தங்குற மாதிரி போறோ அப்டீங்கற பட்சத்துல நம்ப முன்கூட்டியே அந்த எடத்த பத் தி நம்ப விசாரிக்கறதோ இல்ல வந்து நம்ப போம்போது இந்த மாரி ரூம்ஸ் எல்லா வந்து இருக்கா இல்ல வந்து வேற இடம் வந்து பாக்குறோ பாக்கணுமா அப்டீங்கற மாதிரி நம்ம எல்லா விசாரிச்சுட்டு போணுந்தான தோழி அது பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ம் கண்டிப்பா இப்ப வந்துட்டு இப்போ ஒரு ஒரு நாளுன்னா நம்ம வந்துட்டு ஸ்டே பண்ண போறது இல்லன்னா அப்டியே போயிட்டு வந்தட்லா அங்க இருக்கற ஹோட்டல்ஸ் மட்டு ஏனா மூணு வேல நம்ம சாப்ட வேண்டியதா இருக்கு அங்க இங்க எங்க சாப்பட்றதுன்ற ஹோட்டல்ஸ் மட்டு நம்ம வந்துட்டு பாத்து விசாரிச்சு வச்சுக்ட்டோன்னா அது போது ஏனா இப் போ வந்துட்டு ஒரு ஒ மூணு நாள் அந்த மாதிரி ஸ்டே பண்ண போறோ அப்டீன்ற ஒரு சூழல்ல இருக்கும் போது வந்து நம்ம எங்க ஸ்டேப் பண்றது அ அப்டீன்றத வந்துட்டு நம்ம முன்கூட்டியே வந்து ஒரு ஒ கொ கொஞ்ச நாளை கு முன்னாடியே நம்ம அங்க எங்க எங்க ஸ்டே பண்ணா எந்த எடத்துல ரேட்டிங்ஸ் நல்லா இருக்கு ம் எங்க வந்துட்டு ஒரு இப்போ கொழந்தைங்கள கூப்ட்டு போனா கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கா அந்த எடம் அ ப க்கத்துல என்னென்ன எடோ இருக்கு பாக்கற்துக்கு எவ்ளோ தூரோ நம்ம டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு அப்டீன்றதெல்லா வந்துட்டு ரொம்ப நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டியதா இருக்கு ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஃபோன் கைல இருந்தாவே போது எல்லா விஷயங்களுமே நம்ம வந்துட்டு அதிலந்து எடுத் துட்லா ஆ இப்ப வந்துட்டு நம்ம இந்த எடத் துக்குதா ஒரு எடத்துக்கு இப்ப ஒரு எடோ அ அந்த எடத்துக்கு போறோ அப்டின்னா அந்த எடத்த சுத்தி அந்த எடத் துல என்னென்ன ஹோட்டல்ஸு இந்த மாரி ஸ்டே பண்றதுக்கு இப்போ ரெசார்ட் மாரினா ரெசார்ட் என்னென்ன ரெசார்ட்ஸெல்லா இருக்கு அப்பிடீன்றதெல்லா வந்துட்டு நம்ம ரிசர்ச் பண்ணி வெச்சு ட்டோனா அது வந்துட்டு நமக்கு ப்ரியோஜனமா இருக்கு அதுல வந்துட்டு எது பெஸ்ட்டோ அதுல வந்து நம்ம வந்து அவுங்குளுக் ஃபோன் பண்ணி நமக்கு இந்த மாதிரி மூண் நாள் வேணு அப்பிடீன்றத வந்து முன்னாடியே புக் பண்ணீட்டு ஒரு அட்வான்ஸ் மாரி குடுத்து புக் பண்ணிட்டோனா அது வந்துட்டு நம்ம அங்க போன ஒடனே நமக்கு அந்த ரூம் கெடச்சிரு ஒரு ப்ளசன்ட்டா இருக்கு அந்த ஸ்டே இல்லன்னா வந்துட்டு நம்ம நம்ம அங்க போய் பாத்துக்லா ஏதோ ஒரு ரூம் எடுத்துக்கலா அப்டீன்னு போனா நமக் கு நெனச்ச மாதிரி ஒரு எடமு கிடைக்காது ஸ்டே பண்றதுக்கு சோ அதனால வந்துட்டு என்ன பண்லானா முன்னா டியே வந்துட்டு முன்கூட்டியே நம்ம ரொம்ப யோஷ்ச்சு எந்த எடத்துல வந்துட்டு நம்ம ஸ்டே பண்ண போறோன்றத வந்துட்டு அந்த மெய்னா வந்து இப்போ இருக்கற ஒரு சூழ்நிலைல அந்த ரிவ்யூஸு ஃபீட்பேக்க வச்சே நம்ம வந்துட்டு அந்த எடோ எப்டி இருக்குன் அப்டீன்றத வந்துட் டு நம்ம யோ எங்கே ரிந்தோ வந்துட்டு நம்ம அத வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்லா அப்டின்தா தோணுது ஏனா நாங்க போம்போது எப் ப்பேமே வந்து அந்த மாரி யோஷ்ச்சு அ ரிவ்யூஸ்ல்லா எப்டி இருக்கு எப்டி போட்ருக்காங்க கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாருக் கா அந்த எடத்துல நம்ம ஸ்டே பண்ண முடிமா அங்க இருந்துட்டு எத்தன எடம் வந்து நம்ம வந்து சுத்தி பாக்கதுக் க்கூ அ அ இருக்கு அப்பிடின்றது என்னென்ன ஷாப்பிங் பண்ணா வந்துட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கலா அங்கர்ந்து அப்டின்றது எல்லாமே வந்துட்டு நம்ம முன்னாடியே யோச்சு வச்சு ஆ கொஞ்சோ ரிசர்ச் பண்ணிதா வந்து அந்த எடத்துக்கு போவோ சோ அந்த மாத்ரி பண்ணா வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு அந் த அந்த ட்ரிப்பே வந்துட்டு ஒரு முழுமை அடையு அப்டின் நெனைக்கற நானு
கண்டிப்பா தோழி ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க ஏனா வந்துட்டு நம்ம அந்த எடத்த பத்தி அலாசி ஆறாம ஆராயம நம்ம வந்து போ முடியாது இல்லைங்ளா நம்ம ஒரு ஒரு நீல்நிலையளுக்கு போனாலும் செரி ஒரு கடலோர பகுதிக்கு போனாலும் செரி அந்த எடத் தில் தங்கும் வசதியோ இல்ல குழந்தைகளுக் கூட்டிட்டு நம்ப போறோ அப்டின்னா அங்க உணவுக்கான ஒரு வசதியோ பக்கத்துல ஹோட்டல்ருக்கா அந்த இதெல்லாமே பாக்கணு அதே மாதிரி நம்ம போற சமயத்துல ஆள் நடமாட்டம் இருக்கா இல்லயா அப்டிங்கறது நம்ம வந்து பார்க்க வேண்டியது ரொம்ப கூர்ந்து கவனிக்குனுங்க இல்லைங்ளா அது மட்டும் இல்லாம நம்ம எடுத்துக்கொண்டு போற பொருட்கள் வந்து பாத்தீங்கனா நம்ம கூட எப்டி ஆட்கள் வராங்க அப்டிங்கறத பொறுத்து இருக்கு வயதானவர்கள் வராங்க அவுங்க வந்து ரெகுலரா வந்து அவுங்க மாத்திரை மருந்துகள் எடுக்கறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாத் திரை மருந்துங்களோ இல்ல அவங்க எளிதான உணவுகள் சாப்படுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எளிதான உணவுகள் அவங்களுக் கு கொஞ்ச நேரம் பசி எடுக்காம இருக்கிறதுக்காக என்னென்ன உணவுகள் வந்து அவுங்க உட்கொள்வாங்களா அந்த மாதிரி உணவுகள் வந்து வாழைப்பழமோ இல்ல வந்து சிலவங்க வந்து சாக்லேட்ஸ் பிஸ்கெட் ஸ் அந்த மாதிரி எலாம் எடுத்துட்டு போவாங்க அந்த மாரி பொருட்கள வந்து நம்ம எடுத்துட்டு போறத எது நம்மதுன்னு நனைக்கிறோமோ அந்த மாரி எடு த்துட்டு போலாம் இதே இளமையானவர் கள் வந்து பார்த்தா அவங்களுக்கு நொறுக்கு தீனி கொஞ்சம் சாப்ட்டுறது புடிக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நொறுக்கு தீனி சாப்ட விரும்புறாஙக் அப்டின்னா அதுமே நம்ம வந்து கையோட எடுத்துட்டு போல இந்த மாரி விஷயங்கள் நம்ம எடுத் துட்டு போறனால நம்ம எவ்வளோ ஒரு நேர கட்ட நேரத் த்துல வந்து நம்ம இருந்தாலும் வந்துட்டு ஒரு விடிய கால ஆகட்டும் இல்ல வந்து ரொம்ப ஒரு மூணு மணி நாலு மணி அப்டிங்கிற மாரி ஒரு நேரத்துல கடைகள் வந்து இருக்காது அ பைபாச தவிர மத்த உள்ளூர் அ இது கடைகள் வந்து இருக்காது அந்த மாரி சமயத்துல வந்து நம்ம எங்கேயும் பசி க்காக வந்து நம்ம இது சிரமப்படாம நம்மகிட்ட இருக் கிற உணவுகள வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் வந்து பசியை வந்து தாக்கு பிடிக்கலாம் இல்லைங்களா தோழி ம பெரும்பாலும் அ நம்ம வெளியே போற பட்சத்துல நம்ம ஏதோ ஒண்ணும் எடுத்துட்டு தான் போவோ ஒரு பிஸ் கெட்டோ இல்ல வந்து ஒரு நம்ம பாலோ ஹார்லிக்ஸோ வந்து காய வச்சு ஃபிளாஸ்க்ல போட்டு எடுத்துட்டு போறது அந்த மாரி விஷயங்கள் பண்ணுவோம் இல்லைங்ளா
கண்டிப்பா ஆமா நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாமே வந்துட்டு நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணோனா அந்த ட்ரிப் மேக்ஸிமம் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு உம் ரிலாக்சிங்கா இருக்கிறதுக்காக தா நம்ம ஒரு எடத்து க்கே போறது அங்க போயிட்டு நம்ம டென்ஷன் ஆயிட்டு எதுவுமே நம்ம கொண்டு போலியே எதுவுமே இது இல்லையா அது இல்லையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி முன்னாடியே யோசி ச்சு ஒரு ஒரு விஷயமும் பண்ணிட்டோம்னா நம்ம போயிட்டு வரும் போது நம்ம நல்ல ரிலாக்ஸ்டாவும் நல்ல ஒரு ஹா ப்பி மூட்லயும் வருவோம் அப்படின்னு நெனைக்கிறேன் உங்க கூட பேஸ்னதுல மிக்க மகிழ்ச்சி தோழி ரொம்ப நன்றி
நன்றிங்க தோழி நன்றி